ஹலோ
ஹலோ கேக்குதாங்க
ஹலோ
ஹலோ கேட்க்குதாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து குடும்பத்தோட முக்கியத்துவம் அப்படிங்கற ஒரு தலைப்புல வந்து சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன் நீங்க என்ன சொல்றீங்க
நல்ல டாபிக் சார் குடும்பம் இல்லைன்னா நம்ம இல்ல அதனால குடும்பத்தோட முக்கியத்துவத்தை பத்தி நல்லா பேசலாம்
கண்டிப்பா இப்ப குடும்பங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துல ரொம்ப அடிப்படை நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தா ஒரு மனுஷன் வந்து பிறக்கறது வளர்றது அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு குடிமகனாக உருவாகிற முதல் ப விட்டீங்கன அவங்களோட ஃபஸ்ட் இடம் பாத்திங்னா குடும்பம் தா நம்ம வந்து முத முதல்ல கண் திறந்து பார்க்கும் முகங்கள் எல்லாமே நம வந்து யாரோ மூணாவது மனுஷங்க பார்க மாட்டோம் நம்மளோட உறவினர்கள் நம்மளோட குடும்ப உறவினர்கள் அவங்கள தா பார்ப்போம் ம மனித இயல்புகள் அப்புறம் வந்து உணர்ச்சிகள் மாதிரி அன்பு பாசம் ஒழுக்கம் மரியாதை பொறுப்பு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான பண்புகள் இந்த மாதிரி நல்ல பண்புகள வந்து நமக்கு முதல்ல கத்து குடுக்குற இடம்ன்னு பாத்தீங்கன்னா அது குடும்பதா அப்புறம தான் நீங்க வந்து ஆசிரியர்ட்டயோ இல்ல வேற எங்கேயாவதோ வெளி மனுஷர்களிட்டையோ கத்துக்கறீங்க பர்ஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் குடும்பமே நமக்கு சொல்லி் கொடுத்துரும்
ஆமாங்க கண்டிப்பா அதாவது ஒரு குழந்தையோட வளர்ச்சியில குடும்பம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அஹ் இப்போ பள்ளி சமூகம் அதெல்லாம் வந்து குழந்தையோட அறிவை வளர்க்குது ஆனா அதோட குணநலன்களை வாழ்க்க மதிப்புகள வந்து உருவாக்குறது குடும்பம்தா அஹ் ஒரு குழந்தை வளரும்போது தான் அப்பா எப்படி நடந்துக்கிறாங்க தா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்க தாத்தா பாட்டி எப்படி நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்தே அந்த குழந்த வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால குழந்தைங்களுக்கு கல்வியை மட்டும் கொடுக்கறது அப்படிங்கறிறது இல்ல நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம சொல்லி தரணும் அது நம்மளோட தலையாய கடமை அதுக்கப்புறம் பாரத்தீங்கன்னா ஆஹ் அடுத்தவங்களுக்கு உதவணும் பெரியவர்களை மதிக்கிற பண்பு நேர்மையா இருக்கணுங்கிறது அதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்தல இருந்தே நம்மளை பார்த்தே நம்ம சொல்லியே தர வேண்டாம் தனியா உட்கார வச்சு அது நம்மள பார்த்தே அந்த குழந்தைங்க எல்லாம் கத்துப்பாங்க
ஆமாங்க ஒரு நல்ல குடும்பத்த பொறுத்துதா ஒரு குழந்தையோட வந்து எதிர்காலமே அமையும் அதனாலதான் சொல்றோம் குடும்பங்கிறது வெறும் வந்து இந்த ரத்த உறவுகளோட இது மட்டும் கிடையாது தொகுப்பு மட்டும் கிடையாது அன்பு புரிதல் தியாகம் ஒற்றுமை இது எல்லாத்தோட அடையாளம் தா பார்த்திங்கன்னா குடும்பங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஒருவருக்கும் தனித்தனி எண்ணம் அவங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி எண்ணம் இருக்கும் இன்னொருத்தருக்கு இன்னொரு எண்ணம் இருக்கும் அவரவர்களுக்கு ஏற்ப வேறு வேறு விருப்பங்கள் இருக்கலாம் ஆனால் அனைவரையும் வந்து ஒருவரை ஒருவர் வந்து நம்ம புரிஞ்சுிக்கணும் புரிஞ்சிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து சில நேரம் வந்து நம்மளைது இது பண்ணிவிட்டு அன்போடு வாழும்போதா அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான குடும்பம் சண்ட சச்சரவு இல்லாத குடும்பமாக இருக்கும்
ஆமாங்க அதே மாதிரிதா இந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே பெரிய பலம் தா வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் அஹ் வரலாம் அஹ் தோல்விகள் வேலை இழப்பு பொருளாதார பிர ச்சனை உடல் நல குறைவு அந்த மாதிரி நிறைய சவால்களை ஒவ்வொருத்தரும் சந்திக்க நேரிடும் அந்த மாதிரி சமயங்கள்லல்லாம் நா இருக்கேன் உனக்கு நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குடும்ப நண்பர்கள் தா வந்து நமக்கு முன்னாடி வந்து நின்று கை கொடுக்கும் பங்கா அதுவே வந்து அந்த மனுஷனுக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்கை கொடுக்குது அந்த மனுஷனை வந்து மீண்டும் எழுந்து நிக்க செய்யுது
ஆமாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வந்து நண்பர்கள சந்திக்கலாம் நிறைய பேரோட பழகலாம் ஆனா நம்மள வந்து எந்த சூழ்நிலை நம்ம எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்குமோ இல்ல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்குமோ சூழ்நிலையை பொறுத்து அந அந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மள வந்து அப்படியே நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை ஏற்றுப்பாங்க நம்ம அதுவும் முழுமையாக ஏற்றுப்பாங்க நம்மள முழுமனதோடு ஏற்றுப்பாங்க அது வந்து நேசிப்பது அந்த மாதிரி நேசித்து ஏற்றுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பம்தா நம்ம வந்து ந்து வெற்றி பெற்றால் குடும்பம் வந்து மகிழும் அதே மாதிரி தோல்வி அடைஞ்சா வந்து கைகழுவி விடாம நம்மளோட நின்று கவலைபடாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதலா ஒரு ஆதரவா கைவிடாம இருக்கும் அதுதா பாத்தீங்கன்னா குடும்பத்தோட தனி சிறப்பு அப்படினே சொல்லலாம்
ஆமாங்க இங்க இருக்கிற இப்ப இருக்கிற வேகமான உலகத்துல குடும்ப உறவுகள் வந்து பல சவால்களை சந்திக்குது தொழில்நுட்ப வளர்ச்சி வேலை பலு அதுக்கப்புறம் பரபரப்பான வாழ்க்கை அப்புறம் நிறைய பேரு குடும்பத்தோட இந்த காரணங்களால குடும்பத்தோட செலவிடுற நேரம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு ஒரே வீட்ல இருந்தாலும் சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் பேசுறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேது எல்லாரும் த கைபேசி கணினி அப்புறம் இந்த வீட்லயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க இல்லைங்களா அதனால எல்லாரும் அவங்கவுங்க வேலையில மூழ்கிடுறாங்க ஆனா குடும்ப உறவுகளை வந்து பேணறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்பதா வந்து குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுற அந்த சாப்பிடுற ஒரு அற மணி நேரம் குடும்பத்தோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்படுறது தினசரி நடந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது இதனால மனசெல்லாம் லகுவாயிடும் அதே மாதிரி கண்டிப்பா விடுமுறை நாட்கள்ல வந்து ஒன்னா நேரம் செலவிடணும் பக்கத்துல ரொம்ப தூரம் போக முடியலனா கூட பக்கத்துல எங்கேயாவது இடங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் செய்யும்போழுது ஒருத்தர் வெற்றி பெடுத்தாஹ் வெற்றி அடைஞ்சா வந்து அவங்க ஊக்கப்படுத்துறது தோல்வி அடைஞ்சா அவங்கள தட்டி கொடுத்து சரி ஓகே அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன அஹ் செவ்வே செயல்கள் எல்லாமே என் குடும்பத்தோட மகிழ்ச்சிய அதிகரிக்கும்
ஆமாங்க அதனால தா நானும் சொல்றேன் குடும்பம் வந்து நமக்கு பாதுகாப்பு உணர்வை வந்து வழங்கும் உலகம் வந்து எவ்வளவு மாறினாலும் எத்தன பிரச்சனை வந்தாலும் ப்பா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு நா புள்ள குட்டிக்காரன் அந்த மாரி ஒரு எண்ணம் வந்து நமக்கு தைரியத்தை வந்து கொடுக்கும் அதே சமயம் பொறுப்புணர்வையும் அதிகமா கொடுக்கும் பொருளாதார சிக்கல்கள் அல்லது வந்து உடல்நலப் பிரச்சனை நமக்கு ஏதாவது வந்துச்சுனு வச்சிக்கோங்களேன் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த சவால்களை எதிர்கொள்வாங்க எதிர்கொள்வ இப்பகூட எதிர் கொண்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் அஹ் இதனால வந்து மன அழுத்தம் குறையுது
ஆமாங்க இப்போ அஹ் நல்ல குடும்பம் வந்து நல்ல மனநலத்திற்கு முக்கியமானதா இருக்கு அன்பு ஆதரவு நிறைந்த குடும்பத்துல வளர்றவங்க வந்து பொதுவா அதிக தன்னம்பிக்கையோட மன வலிமையோடையும் இருக்கு ப்பாங்க மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க துயரத்த பகிர்ந்துக்க குடும்பங்கிறது ஒரு பாதுகாப்பான இடமா இருக்குங்க ஹலோ ஹலோ
மா வந்து
ஹலோ
ஹலோ
ஆம் சொல்லுங்க சார்
இல்லை நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து கொண்டு செல்றதுக்கு வந்து குடும்பம் தா செயல்படுது திருவிழா பழக்க வழக்கங்கள் கலாச்சார மதிப்
ஹலோ கேக்குதுங்களா ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது கேக்குது கேக்குது ஹலோ
அஹ் சொல்லுங்க சார்
அஹ் குழந்தைகளுக்கு அதா சொல்றேன் கேக்குதுல
அஹ் கேக்குதுங்க சார்
நமது பண்பாடு பல பாரம்பரியம் இதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்றது தா பாலமா தா குடும்பம் இருக்கு எப்பவுமே திருவிழா பழக்க வழக்கங்கள் கலாச்சார மதிப்புகள் மொழி மற்றும் மரபுகளை வந் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவது நம்ம குடும்பம் தா இதன் மூலம் நமக்கு அடையாளம் வந்து தலைமுறையில் இருந்து தலைமுறைக்கு பாதுகாக்கப்படுது
ஆமாங்க அதாவது ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குது குடும்பத்துல வந்து ஒழுக்கம் பொறுப்பு மரியாதை கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் வந்து பின்னாடி நல்ல குடிமகன்களாக குடிமக்களாக வளர்துட்றாங்க வளர்றாங்க நல்ல குடிமக்கள் நல்ல சமூகத்தை உருவாக்குறாங்க அதே மாதிரி நல்ல சமூகங்கள் தான் நல்ல நாட்டின் அடித்தளமாக அமையுது எனவே என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு நாட்டின் முன்னேற்றமும் அதோட குடும்பத்தோட வலிமையோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம்
ஆமாங்க இப்ப திருப் திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை முக்கியத்துவ பத்திதா சொல்லியிருக்காங்க நெறைய அன்பும் அறமும் நிறைந்த குடும்ப வாழ் வந்து மனித வாழ்வுல வந்து ரொம்ப மிகப்பெரிய செல்வம் ஆக கருதப்படுது பணம் பதவி புகழ் இதெல்லா வந்து வாழ்- க்கைல முக்கியமானவைதா ஆனா அன்பான குடும்ப உறவுகளுக்கு ஈடாக எ எதுவுமே இருக்க
ஆமாங்க அதாவது உம் ம் நல்ல குடும்பம் இருக்கிற அஹ் நல்ல குடும்பம் இருக்கிற நபர்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறதுல ஒரு ஆச்சரியமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நல்ல வெற்றி பெற்றவர்களோட பின்னணிய பாத்தீங்கன்னா அவ் அவுங்களோட குடும்பங்கள் தா வந்து பின்னாடி நிற்கு அவுங்களுக்கு நல்ல ஆஹ் துவண்டு போம்போது தூக்கி விடுறது அந்த மாரி அஹ் ஃபுல்லாவே அவுங்கதா சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணி அவுங்கள முன்னுக்கு வர செய்றதுல குடும்ப வந்து ஒரு பெரிய பங்கையே வகிக்குதுன்னு சொல்லலா குடும்பங்கிறது வீட்டுல வாழற மனுஷர்களோட கூட்டம் மட்டும் கூட்டம் மட்டும் கெடையாது அது வந்து அன்போட இருப்பிடம் நம்பிக்கையோட அடித்தளம் பாதுகாப்போட அரண் அப்புறோ வாழ்க்கையோட மொதல் பள்ளிக்கூடமே குடும்பந்தாங்க நம்மளோட வாழ்க்கையில எத்தனை உயரங்களை அடைஞ்சாலும் நம்ம குடும்பத்தோட அருமையை மட்டும் மறக்கவே கூடாது
ஆமாங்க இப்போ நம்ம வந்து குடும்பத்தோட வந்து அஹ் சரியா இல்லன்னு வச்சுக்கோங்களே அத வந்து ஊருக்கே வந்து தப்பா தெரியு நெறைய பேர் நீங்க எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாலு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில இருந்தாலோ இந்த நாட்டையே நிர்வகிக்க கூட நெலைமையில இரு இருந்தாலு வந்து உங்களுக்கு குடும்ப ஒழுங்கா இல்லன்னா ஆமா குடும்பத்தையே பாத்துக்க துப்பு இல்ல இதுல வந்து நம்மள எப்படி பாத்துக்க போறா அந்த மாரி வந்து தா எல்லா பேசுவாங்க குடும்பங்றதுதா நீ நீங்கள் குடும்பத்தோட நல்ல ஒரு உறவில் இருக்கீங்களான்றத பொறுத்துதா வந்து உங்களுடைய கேரக்டரே முடிவு செய்யப்படுது அதனாலதா எப்பவு சொல்றோ குடும்பத்தை வந்து மதிக்கணு குடும்ப உறவிகளை வந்து பேணி காக்கணு அன்போட மரியாதையோட அப்பதா வாழ முடியு வலுவான குடும்பங்கங்கள வந்து நம்ம உருவாக்கி ஆகணு அந்த சமுதாயத்தோட கட்டாய இ இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு வலுவான குடும்பந்தா ஒரே வழி நம்மளுடைய கலாச்சாரமு அதுதா சொல்லுது அதனால வந்து வலுவான சமூகத்தையு சிறந்த நாட்டையு உருவாக்க முடியு நல்ல குடும்பங்கள் இருந்தா என்று சொல்லி இந்த உரையை முடித்து கொள் கொள்கிறே
நன்றி வணக்கம்